ஹலோ ஹலோ
எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கு நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நானு நல்லா இருக்கேங்க ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பேசி இல்லீங்களா
ஆமா ஆமாங்க பேசி ரொம்ப நாளாச்சு பேசலாம்னு நெனைக்கிறது டைமே இருக்கிறது இல்ல ஏதாவது ஒரு வேல செரியா இருக்கு
ஆமாங்க கண்டிப்பா ஒன்னா வீட்டு வேல இருக்கு வீட்டு வேல முடிஞ்சேன்னா ஆபீஸ் வேல இருக்கு அத முடிஞ்சு ஏதாவது வீட்டுக்குள்ள அது இதுன்னு போட்டு உருட்டக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு கொழந்தைகளை பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா
உம்
அதுவு லீவ் வேறங்களா ஏனுவல் லீவ் வேறையா அதனாலதா சரியா இருக்கு வேல திரும்பறக்கே டைம் இல்ல
உம் ஆமாங்க கரெக்ட் கரெக்டா இருக்கு எங்கயுமே வெளிய போறதோ புடி இருகிறதோ நம்மல நாம செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதோ ஓகே எதுவுமே செய்ய முடியறது இல்ல
கண்டிப்பா கண்டிப்பா
வேலெல்லா முடிஞ்சுங்களா வீட்டு வேல எல்லா
அப்டியே ஒன்னொண்ணு பெண்டிங்ல இருக்கு அப்டியே பொறும்யா செய்யது நீங்க செல்ஃப் கேர்ன்னு சொன்னது ஒண்ணுதா எனக்கு ஞாபகொ வந்துச்சு இந்த இது ஹேர் கேர் பத்தி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா
ஏ முடி உங்களுக்கு நெறையா கொட்டுதுங்ளா செரி செரி ஓ உங்ளுக்கு இப்பதான கொழந்த பொறந்துச்சி இல்லைங்ளா
ஆமா ஆமாங்க
ம் சில சமயங்கள்ல வந்துட்டு நமக்கு ஒடம்புல இருக்கக்கூடிய அந்த சத்து கொறையும் போது கூட முடி கொட்றது வரு ஃபர்ஸ்ட்டு பேபிங்ளா இல்ல ஸெ
செகெண்ட் பேபி செகண்ட்டு
ரிங்க அப்பின்னு கொஞ்சொ ஓவராவே கொட்டு முதல் கொழந்தைக்கு கூட நம்மகிட்ட ஒடம்புல நெறையாவே ஸ்டென்த் இருக்கு எனக்கெல்லா மொதல் குழந்த பிறந்தப் போ முடியே கொட்ட கெடையாது ரென்டாவது கொழந்த பொறந்ததுக்கு அப்ரோ அதிக முடி அது இப்போ நம்ம சிஸ்டம்ல வேற வேல பண்றதா முடியே இல்லன்னுதா சொல்லணும் பெசாம்மா கிராப் பெட்டிக்கலாங்ற அளவுக்கு இது
அஹ் ஹா ஆமா
நம்மளோட ஹேர உம் கொஞ்ச ஹேர வந்துட்டு குரோத் பண்ணனு அப்டின்னா நான் வந்து இந்த ஆர்ட்டிபிஷியல்ஸ் யூஸ் பண்ற எல்லா ஷேம்புமே விட்டுட்டேங்க
ஓகே ஓகே நான் ஷாம்பு தாங்க யூஸ் பண்ணிற்ருக்கே ஆர்ட்டிஃபிஷியல் ஷாம்பூ தா
ஓ சரிங்க அ கெமிக்கல்லு இல்லைங்களா அதுவே ஆர்ட்டிபிஷியல் சொல்றமே கரெக்டான வார்த்த தானா
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கெமிக்கல் தான் என்ன பண்றது நம் நம்ம இருக்கிற அவசரகா ஓ இதுல எதையாவது ஒண்ணு போட்டோமா குளிச்சோமா அந்த மாரிதான் இருக்கு
ஆம் ஆமாங்க ஆமா ஆபிஸ் போம்போது தான் அந்த மாதிரி கொஞ்ச ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அதனால கழக்கடனு குளிக்கணுமே அப்பிஞ் சொல்லி போட்டு ஷாம்பு யூஸ் பண்றோ இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானுங்ளா அதனால நான் என்ன பண்ணிட்டே ம்ச்சு வீட்லயே கொஞ்ச ஷாம்பூ வந்துட்டு பிரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டே கொஞ்ச பரவால்ல எனக்
ஓகே ஓகேங்க ஹேண்ட் மேடு ஷேம்ப்பு
ஆமாங்க யூடியூப் பாத்து தா ப்ரிப்பேர் பண்ணே ஒன்னு பெருசா நானா ஒன்னு கத்துக்க கிடையாது அப்பறோ தங்கச்சி கொஞ்ச தோ சொன்னா அவ கொஞ்சோ ஆயுர்வேதம் சித்தோ இந்த மாரி விஷ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட் ட்டு அவ அதிகமா பாத்து ஏதாவது க செஞ்சுக்கிட்டே இருப்பா
பரவால்லியே
நா சொல்றே எப்புடி நீங்க நோட் பண்ணி வெச்சுக்கங்க
செரி செரிங்க செரிங்க
அ நா வந்துட்டு ஷாம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பூந்தி கொட்ட சொல்லுவாங்க கேள்விப்பட்ருக்கீங்களா
ஆமா ஆமாங்க இல்ல கரெக்ட் கரெக்ட் நீங்க சொல்றது கரெக்ட் தான் என் சிஸ்ட்ர் இன் லா கூட ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் முன்னாடி அது வாங்கிட்டு வந்து வீட்லே பண்ணாங்க ஆனா அது ரொம்ப நீங்க எப் எப்டி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்றது சொல்லுங்க அவங்களு அப்புடிதா பண்ணாங்களான்னு நா பாக்குறே யோசிச்சி பாக் க்குற பண்ணியிருந்தாங்க அவங்க ஆ
செரிங்க ஸ் சரி சரி நா வந்துட்டு பூந்தி கொட் ட்ட சீயக்கா சம்பருத்தி
ஓகே
வெந்தயம் இத மட்டுந்தா யூஸ் பண்ற
ஓ
நா என்ன பண்ணுவேன் பாத்தீங்கன்னா பூந்திக்கொட்டைய வந்துட்டு அ ரெண்டே ரெண்டு கொட்ட மட்டுந்தா எடுத் க்வே எனக்கு முடி கொஞ்சொ கம்மியா இருக்குறனால அந்த ரெண்டு கொட்டையு மட் டு நல்லா தட்டிட்டு ஆ அத வந்துட்டு மிக்ஸ் சியில போட்டு தண்ணி ஊத்தி அரச்சிருவங்க நல்லா பேஸ்ட்டு மாதிரி நொற நொற வந்துட்டு நல்லா வந்த்ரு அதுக்கப்றொ என்ன பண்ணுவன்னா வெந்தயம் அப்றொம் என்னமோ சொன்னேனே நானு சீயக்கா ஆ அ வெந்தயம் சீவக்கா அப்புறோம் வேற என்னமோ சொன்னேன்ல நானு
வெந்தயம் சிவக்கா பூந்தி கொட்ட கருஞ்சிருக்கம் போடுவீங்களா என்ன ஆ
இல்ல கருஞ்சிருகோ வந்து என்ன காய்ச்சும்போது ஆ ஆமாங்க ஹேர் ஆயிலும் ரெடி பண்ணிக்குவே அதே மாரி ஹேர் வாஷ்க்கு ஷாம்பூ ரெடி பண்ணிக்கிறே ஆ செம்பரத் தி பூவு
ஆ ரைட் ரைட்
இது மூனையும் மே நல்லா அரைச்சு பே ஃபைன் பேஸ்ட்டா வெச்சுக்குவங்க அது வந்துட்டு இந் இந்த பூந்தி கொட்ட சொன்ன இல்லையா அதுக்கூட மிக்ஸ் பண்ணிட்டு தலைக்கி தேய்ச்சன்னா அழுக்கு சுத்தமாவே இருக்காதுங்க சூப்ராவா இருக்கு வாசொ செம்மையா இருக்கு அதாவ்து நம்மளோட நாம யூஸ் பண்ற ஷாம்ப்பு அளவுக்கு கமகம இல்லாட்டியு ஒரு நாட்டு மருந்து கடைக்கு போனா எவ்ளோ நல்லா இருக்கு ஸ்
ஆ இல்ல அந்த வெந்தயத்தோட ஸ்மெல்லு சூப்ரா இருக்குங்க வெந்தயத் தோட இது கூட சேரும்போது நல்லா இருக்கு
ம் ஆமாங்க அதுஸ் சீயக்காவோட ஸ்மெல்லெல்லா
நல்லா இருக்கு ஆமாம்
அப்டிதா நா வந்துட்டு ஷாம்ப்பு ரெடி பண்ணிக்கிட்ட உங்க தங்கச்சி
அவ்ங்க எப்டி பண்ணாங்கன்னா அ நைட்டே போட்ருவாங்க அந்த ரெண்டே ரெண்டு பூந்திக்கொட்ட எடுத்து போட்டுட்டு தண்ணியில தண்ணியில ஊற வச்சிருவாங்க ஊற வச்சுட்டு நீங்க சொன்ன மாரியேதா சேம் இதேதா சீவக்காயும் அந்த பூந்திக்கொட்டையு ஒடச்சு தண்ணியில போட்ருவாங்க நைட்டே போட்டு மிக்ஸ் பண்ணாலே அது பயங்கரமா நொற மாரி வரு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இது பண்ணாலே நொர மாரி வரு அதுக்கப்றொ ஒண்ணு ரெண்டா தட்டிட்டு மிக்சியில போட்டு அரைப்பாங்க அதே தண்ணிய ஊத்தி நல்லா ஷாம்ப்பு மாரியே அரச்சு வச்சிருவாங்க வெச்சதுக்கப்றமா அத வந்துட்டு அ வீட் வீட்ல இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்வோ அது எதுக்குன்னா அதிகமா தலையில குட்டிஸுக்கெல்லா ஸ்கூல்ல இருந்து இது என்னாச்சு பேன் அதிகமா புடிக்க ஆரம்பிச்சிருச்சு இது இதோட கசப்புக்கு வந்துட்டு போய்ரு அப்டின் சொல்லிட்டு வேற எதுவு நம்ம கடையில எதுவு வாங்கி போட வேண்டா இது மாரி பண்ணனு சொல்லிட்டு பண்ணனோ அது வந்துட்டு நல்லாவே ரிசல்ட்டு கெடச்சுது ஹேர் ஃபால் டேண்ரஃப் எல்லாமே போயிருச்சு நல்லா இருந்துச்சு
ஆமாங்க எனக்கு அதனாலதா நா அத யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்ட ஓ கொஞ்சொ டென்ஷன் நமக் அதிகமாச்சு அப்டின்னா இந்த முடி வந்துட்டு அங்கங்க சொட்ட சொட்டையான மாதிரி முடி கொட்ட ஆரம்பிச்சிடு அது என்னமோ என்னன் கே நா நெட்ல பாத்த அதென்ன புழு வெட்டு பூச்சி வெட் டுன்லா சொல்லிட்ருக்றாங்க என்னன்னு தரியா தெர்ல கொஞ்ச எடத்துல மட்டு முடி இல்லாம அப்படியே சுத்தமா போயிருங்க அதுக்கப் ற இந்த ஷாம்பூ யூஸ் பண்ண ஆரம்பிச்ச அந்த எடத்துல இருந்து ஒரு டூ டைம்ஸ்தா அந்த ஷாம்பு யூஸ் பண்ணிருப்பே நல்லா ஹேர் க்ரோத் ஆக ஆரம்பிச்சு ருச்சுங்க இப்போ வந்துட்டு நல்லா முடி வளரவு ஆரம்பிச்சிரு ச்சு அதே மாரி ஹேர ஆ இன்னு வீட்லையே தா பிரிப்பேர் பண்ணுவே இந்த கடையில விக்கிற ஹ நல்லெண்ண தேங்க எண்ணல்லா வாங்க மாட்டே செக்ல ஆட்டுற ஆலைக்கு போய் தா நா வந்து என்ன வாங்கிக்குவே அங்க தேங்க எண்ண வாங்கிட்டு வந்து அப்புறோ வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சேம் இதே மாதிரிதா அஹ் வெட்டி வேரு சியக்கா இல்ல இல்ல சீய எடுக்க மாட்டே செம்பருத்தி செம்பருத்தியோட எல மருதாணி ரோஸ்மேரி ரோஸ் மேரி எல்லா வந்துட்டு நமக்கு நாட்டு மருந்து கடையில கெடைக்கும் அங்க
ஓகே ஓகே
ஆஹ அது வந்துட்டு கொஞ்சோ நல்ல வாசமாவு இருக்கோ ஓவரா கூலிங் வந்துட்டு தலைக்கு ஏற்பட்டு பாதிப்பு ஏற்படாத மாதிரியு அது கொஞ்சோ பாக்கும்ன்னு சொல்லுவாங்க சோ அந்த ரோஸ் மேரி தைய்லோ உண்மையா வன்சி சரி அது ஒரு மாதிரி குச்சி குச்சாட்டு இருக் அது அப்புறோ இன்னொரு ரெண்டு மூணு ஐட்டம் போடுவே நானு உம் நோட் பண்ணி வெச்சிருக்க இதெல்லா மறந் மறந்துடுவேனுங்களா நானு சில ஐட்டோல்லா நோட் பண்ணி நோட் பண்ணி வெச்சுட்டு அப்புறோ ஆஹ் மறந்துட்டே முருங்க கீர
ஓ என்ன காய்ச்சும்போது முருங்கக்கீரையு போடுவீங்களா
ஆஹ் ஆமா ஹேர் ஆயில் தயாரிக்க போது முருங்கக்கீரையும் போடுவே
ஓகே
அப்புறோ மருதணி எல்லா சொல்லிட்டேனுங்களா
ஆஹ் சொல்லிட்டிங்க சொல்லிட்டிங்க
ஆஹ் மருதாணி எல அப்புறோ சம்பருத்தி எல செம்பருத்தி அப்புறோ இன்னு ஒரு ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் இருக்குதுங்க கருஞ்சீரகோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு மிக்ஸ் மிக்சில போட்டு நல்லா அரைச்சுக்குவே நல்லா அரைச்சு முடிச்ச ச்சதுக்கப்புறோ என்ன பண்ணுவே இந்த எண்ண வந்துட்டு தேங்கா எண்ண கொதிக்க வெச்சிருப்பே அதுல வந்துட்டு இது ஒரு உரண்ட மாரி தண்ணி அதிகமா ஊத்தாம அப்டியே ஒரு மாரி நம்ம மருதாணி வெக்கும் போது எப்டி அரைப்போங்க அந்த மாரி அரச்செடு த்துகிட்டு அதுல போட்டுட்டு அப்டியே க்ளோஸ் பண்ணி வுட்ருவே கொஞ்ச நேரத்துல வந்து ட்டு எல்லா அப்டியே நல்லா அந்த எசன்ஸ் எல்லா எறங்கிடு உங்களுக்கு அந்த ஆயில்ல
ஓகே ஓகே
அது அப்டியே ஒரு கண்ணாடி ஜார்ல வந்துட்டு வடிகட்டி ஊத்தி வெச்சிட்டு அப்பறோ நம்ம நார்மலா யூஸ் பண்ற நா எப்பமே தலைக்கு வந்துட்டு நல்லெண்ண தேங்கெண்ண ரெண்டயுமே கலந்து யூஸ் பண்ணுவே அந்த எண்ண கூட வந்துட் டு இதுவு கொஞ்சோ சேத்து யூஸ் பண்ணி தலைக்கு போட்டுட்டு அஹ் மிக்ஸ் பண்ணி தலைக்கு தொடைப்பங்க பரவால்ல முடி நல்லாவே வளருதுங்க
ஓகே ஓகேங்க இல்ல பரவால்ல நீங்க சொன்னது உம் உண்மையாவே ரொம்ப நல்ல டிப்ஸா இருக்கு அது இல்லாம முன்னாடி என்ன பண்ணுவோன்னா வெந்தயோ கருஞ்சீரகம் மட்டும் போட்டு காச்சிருவே மருதாணி வந்து நீங்க வந்து நல்லா ஃபைனா அரச்சு உருண்டையா போடுறீங்க நா அப்டி போ இல்ல ஒரு வாட்டி நானு ட்ரை பண்ணே நல்ல ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருந்துது கருவேப்பில மருதாணி அப்பறோ வெந்தயோ செம்பருத்தி பூ செம்பருத்தி எல அஹ் கருஞ்சீரகோ இது எல்லாமே வந்துட்டு அப்டியே முழுசாவே போட்டு எண்ணைல நல்லா கொதிக்க வச்சிட்டு ஆஹ் அ நல்லெண்ணயு தேங்காண்ணயு தா நாங்க செக்கு லாட்ல அந்த செக்கு எண்ணெய்னு சொல்லிட்டே ஒரு சில கடைகள்ல வச்சிருப்பாங்க இல்லயா அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணே வாங்கிட்டு வந்து நல்லா கொதிக்க வச்சி அதுக்கப்றமா அத வடிச்சி எடுத்து வச்ட்டு அது கலரே நல்லா சேஞ்ச் ஆயிருச்சி எல்லாமே அந்த பச்சையாவே போட்டதுனால அந்த பச்ச கலர் அந்த அப்டியே உள்ள எறங்குச்சி இது வந்து இரும்பு செட்டில காச்சி அப்டியே ஒரு நாள் ஃபுல்லா வெக்க சொல்றாங்க வெச்சிட்டு அதுக்கப்பறமா எடுத்து போடும்போது அதுல இருக்க அயன் கண்ட்டண்ட்டு வந்துட்டு அந்த எண்ணெயில ஏரியுமா அப் ப தேய்க்கும்போது இன்னுமே நல்லா இருக்குன் சொல்றாங்க
ம் செரிங்க அப்ப நீங்ளு ட்ரை பண்ணிருக்கிங்க இல்லையா
ஆமா ஆமா ட்ரை பண்ணிருக்கே நானு ஆயில் ட்ரை பண்ணிருக்கே ஆனா ஷேம்ப்பு வந்து நா ட்ரை பண்ணதில்ல பண்ணத நா பா்த்ருக்கே இப்ப நீங்க சொல்லும் போது ஓகே நம்ளு செய்யலா அப்டின் தோணுது ஷேம்ப்பு
உம் ஆமாங்க கொஞ்சொ வேல ஜாஸ்தியா இருக்கு ஷே நம்ம யூஸ் பண்ற அந்த ரெகுலர் ஷேம்ப்பு மாதிரிலா வராது இது முன்னதுனாளே இது எல்லாமே ரெடி பண்ணி அரச்சி அதுக்கப்றொ அத நா வந்து ஜல்லட ஒண்ணு வச்சிருக்கே அதுல போய் ஜளிச்செடுத்து இந்த வேலைலா கொஞ்சொ மெனக்கிட்ற மாரி இருக் கு ஆனா செஞ்சா நமக் கொஞ்சொ நல்லா இருக்கு செரிங்க நா திரும்ப உங்களுக் கூப்புட்றே
ஓகேங்க ஓகேங்க பாய் பாய்